இருக்கீங்களா தோழி
ம் நல்லாருக்கம்மா நீங்க நல்லாரிக்கீங்களா
ஆ நல்லாருக்கேன் வீட்ல எல்லாரும் எப்டிருக்காங்க ஆ எல்லாரும் நல்லாருக்கிறோம் அங்க வீட்ல எல்லாரும் எப்டிருக்கிறீங்க
ம் எல்லாரும் நல்லாருக்கோம்
சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சிங்களா யென்ன பண்ணிட்ருக்கீங்க
காலை உணவு ஆய்ட்டு மதிய உணவு இனிமேல் தான் ப்ரிப்பர் பண்ணணும்
அப்படியா காலைல என்ன ச காலை உணவு என்ன பண்ணீங்க
இட்லி இட்லி சாம்பார் கார சட்னி
ஆ
மதிய உணவு சிக்கன் பண்ணணும்
ஆ நேத்து சிக்கனா
நேத்தி மட்டன் பண்ணியாச்சு
ஓ அப்டியா
ஆமா
சேரி சேரி ஆ இ இனிமேல் தான் நானும் சமைக்கணும் காலையிலயும் இங்கே அதேதான் இ இட்லி தண்ணி சட்னி செஞ்சோம்
அப்டியா எப்டி தண்ணி சட்னி செய்வீங்க
தண்ணி சட்னி அது சும்மா ஏதோ அவசரத்துக்கு செய்யறது அது எனக்கும் அது இந்த சட் த்தி ரொம்ப புடிக்கு எங்க வீட்டுகாரவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப புடிக்கு சோ அதனால அத செஞ்சுகிட்டே அ இந்த பொட்டுகடல இருக்குல பொட்டுகடல பச்ச மெளகா சின்ன வெங்காயோ அது மட்டு அரச்சிட்டு தண்ணி கொஞ்ச தண்ணி அதல நல்லா ஆட் பண்ணிகிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்புல காஞ்ச மெளகாப் போட்டு தாளிக்கணு கருகு கடுகு மட்டு கொஞ்சோ கூட போட்டுக்கணு நல்லா நல்லா கடுகு வந்து வெடிக்கிணு நல்லா வெடிச்சதுக்கப்றோ நம்ம அத தாளிச்சு ஊத்திக்க வேண்டியதா நல்லாருக்கு அதாவதும் இட்லில பத்தும் பத்தாமலா சாப்ட கூடாது நல்லா தாராளமா ஊத்தி சாப்புன்னு அது அவ்ளோ சூப்பராருக்கு சாப்பர்றதுக்கு
இப்பிடியா ம் சரிமா
த இல்ல நீங்க செஞ்சி பாருங்க எனக்கு அது தண்ணன் எனக்கு தண்ணி சட்னி ரொம்ப புடிக்கு எங்க வீட்டு காரவுங்களுக் கு அந்த தண்ணி சட்னிங்கிறது ரொம்ப பிடிக்கு பிள்ளைங்களு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சோ காரமு வச்சுகும் அது எக்ஸ்ட்ரா ரெண்டு பச்ச மெளகா வச்சுகோங்க நீங்க பச்ச மெளகா வச்சு செய்யலா அதுவு நல்லாருக்கு பாக் க்கறதுக்கு அதே மாதிரி அதாவது நம்ப தேங்கா சட்னி சாப்பறோல்ல தேங்கா சட்டில வந்து தேங்கா இல்லாம அ பொட்டுக்கடல பச்ச மிளகா வெங்காயோ இது மட்டு வச்சு அரச்சி அது ஒரு தண்ணி சட்னி பச்ச மிளகா இல்லாம காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா பொட்டுக்கடல அ சின்ன வெங்காயம் சோ இது அரச்சி அது ஒரு தாளிப்பூச்சு நீங்க வச்சு பாருங்ளே இது ஒருட அதாவது மிளகா மாறுது இல்லையா இது ஒரு சுவையாருக்கு அது ஒரு சுவையாருக்கு
அப்டியா
அதுக்கு மட்டு கொஞ்சோ எண்ணெ நல்லெண்ணெ விட்டு கடுகு மட்டு கொஞ்சோ கூட போட்டுக்குணு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்புள்ள காஞ்சமிளகா இது எல்லாமே போட்டு நம்ம தாளிக்குணு சாப்பிர்றதுக்கு அவ்ளோ சூப்பராருக்கு
அப்டியா சமையல் குறிப்புலா நல்லா சொல்றீங்க நெறையா சாய்ம் வெரைட்டிலா நெறைய சொல்றீங்க
அது என்ன நம்ம சமைக்கிறதுதானே நம்மதா சமைக்க போறோ நம்மதா சாப்ட போறோ அவ்ளோதா ஆ அது பாரு நீ அதோட இப்போ நம்ம வந்து ம் நம்ம நார்மலா தக்காளி வெங்காயம்லா வச்சு நீங்க சட்னி அரைக்கிறீங்க இல்லையா இப்ப நார்மலா இப்ப கார சட்னி நீங்க எப்டி செய்வீங்க
கார சட்னி வந்து பட்ட மெளகா வெங்காயந் தக்காளி மட்டு வச்சு அரச்சாதா எம் பொண்ணுக் புடிக்கு அப்றோ இன்னொரு சட்னி எப்டி அரப்பன்னா அ பச்ச மெளகா காரெங் வெங்காயந் தக்காளி ம்
மாப் பத்த மெளகா வெங்காயோ
தக்காளி அத மட்டு வதக்கிட்டு அரைக்கிறது அரச்சி தாளிச்சி விட்றது அது வந்து ஒரு சட்னி அது மேரி அரச்சாதா எம் பொண்ணுக்கு புடிக்கு
வதக்கிருவீங்க
ஆமா நல்லா வதக்கிடுவே
அ அ சரி அடுத்து
ஆ அடுத்தது பச்ச மொளகா பொட்டுக்கல்ல தேங்கா கொஞ்சமா தேங்கா வெங்காயந் தக்காளி அ மல்லி கொஞ்சுண்டு புதினா மல்லி கொஞ்சமா வெக்கனு வச்சி வதக்கிட்டு அ க ஆர அரச் சி தாளிச்சிவிட்டுட்டா அது ஒரு நல்லாருக்கு
ஆமா நல்லாருக்கு அதே மாதிரி இப்போ பொ ட்டு கடல கடல பருப்பு உளுத்தபருப்பு ஆ வெங்காயோ தக்காளி அ கருவாப்புள்ள அது எல்லாத்தையு நல்லா வதக்கிட்டு அதுவு அந்த சட்னி அரைச்சி சாப்ட்டோம்னா னா நல்லாருக்கு அதுல கொஞ்சமா கருவேப்புள்ள மட்டு சேத்துக்கிட்டாக்கா ஆ நல்லாருக்கு அதே மாதிரி அது ஏனா இது எல்லாத்துக்குமே இந்த நா மேக்சிமம் சட்னி செய்யறே அப்டின்னா கொஞ்சோ நல்லெண்ண விட்டு கடுகு மட்டு கொஞ்சோ கூட போட்டுப்ப எனக்கு வந்து அந்த கடுகு வந்து நம்ம சட்னியோட நம்ம சாப்டும்போது அந்த அந்த கடிப்படு இல்லையா அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப புடிக்கு அது நல்லாருக்கு சாப்டறத்துக்கு ஆமா அந்த அந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த மாதிரி அரைக்கலா அப்டி இல்ல நம்ம வந்து கருவேப்புள்ள போடாம அ பொட்டுக்கடல அ சரி பொட்டுக்கடல போட்டுக்கலா அது ஒரு பொட்டுக்கடல கடலபருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அது ஒரு சட் னி அதே மாதிரி பொட்டுக்கடல இல்லாம
இதெல்லா வறுத்துட்டு செய்யணுமா வறுக்காம செய்யணுமா
எல்லாமே நல்லா வதக்கிட்டு எண்ணெயில அ தே ம் கள்ளப்பருப்பு உளுத்தபருப்பு ம் ஓ வெங்காயம் தக்காளி அப்ரோ புதினா மல்லி மல்லிருக்கு மல்லி தலருக்குல சோ அது போட்டு அத எல்லாத்தையு ஒரு நல்லா வதக்கிட்டு ஆற வி ட்டு அது ஒரு சட்னி அத அரச்சோனா நல்லாருக்கு நா வந்து சட்னி அரைக்கு பொழுது புதினா ஒரு நாளைக்கு வெப்பே கொத்தமல்லி ஒரு நாள் போட்டே ஒரு நாள் கருவேப்புள்ள சோ நாம மூணையுமே தனித்தனியா வச்சு அரப்பே ஆனா போடுறது என்னவோ தக்காளி பலம் வெங்காயம் இந்த ஐட்டம் செய்யும் பொழுது காஞ்ச மிளகா வச்சு ன்னாகா இதோட சேத்து ஒவ்வொரு நாளைக்கு புதினா மல்லி கருவப்புல தனி தனியா வச்சு அறப்பே அது கொஞ்சோ நல்லாருக்கு நமக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டேஸ்ட்ன்ற மாரி ஆயிடு நமக்கு சாப்பறதுக்கு நல்லாருக்கு ஆமா அத் அது அம்மெரி இப்ப கார சட்னி பாத்தீங்கன்னாக்கா அ வெங்காயம் தக்காளி பழம் பச்ச மெளகா பச்சையா அரைக்கிறது வெங்காயோ தக்காளி போட்டா பச்ச மெளகா மிக்சில போட்டு நல்லா பச்சையா அரச்சிட்டு அ அது ந நல்ல எண்ண நல்லெண்ண விட்டு அ அதுக்கு கடுகலா போடக்கூடாது வெறு நல்லெண்ண மட்டு விட்டு அரைச்சத கொட்டி அதல அத நல்லா கொஞ்சோ ட்டிரை பண்ணணு எப்டின்னா நல்லா சுண்ட வதக்கணு அந்த நம்ம பச்சையதான அரைச்சிருப்போ சோ அந்த பச்ச ஸ்மெல் நல்லாருக்காது சாப்டறதுக்கு சோ அத நல்லா நம்ம வதக்கிட்டோம்னாக்கா அது வந்து இந்த காரச்சட்னி நல்லாருக்கு சாப்பறதுக் ஆனா அந்த காரச்சட்னிக்கு மெளகா வந்து கூட வெச்சுக்கணு கா காஞ்ச மெளகா
ஓ
நீங்கள் நார்மலா வதக்கிட்டு அரைப்பீங்க இல்லையா இத வதக்காம பச்சையா அரைச்சிட்டு நம்ம நல்லெண்ண ஊத்தி கொஞ்சோ சுண்டை வதக்கணு அது வீணாவு போகாது ரெண்டு நாளானாலு அது வீணா போகாது சட்னி இருக்கு அதே மாதிரி பூண்டுச்சட் நீங்க பூண்டு சட்னி பூண்டு காஞ்ச மிளகா புளி
ஆ ஆமா
ருண்ட ஆ அது நல்லாருக்கு அது எனக்கு சாப்ட்ரது நல்லாருக்கு அது வந்து ரொம்பவு நைசாவு அரை க்காம ரொம்பவு கொர கொரன்னு அரைக்காம அவரு ஒரு பதம் இல்லையா அத அரைச்சிட்டு நல்லண்ண விட்டு சாப்படறது அது ஒரு அதோட சுவையே ஒரு தனி சுவைதா அது இல்லையா அது
ம் ஆமா
ஆ தோச அந்த மாதிரியே வெச்சு சாப்புடு ஆமா
ஆமா இந்த டேஸ்ட் நல்லாருக்கு
ஆமா அந்த சுவையே சரியான சுவை நல்லாருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கு என் பிள்ளைங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப புடிக்கு
ஆமா
அதுதா ம் அ அது மாரி நம்ம பொடி பொடிய நீங்க வீட்டுல பொடி நுணுங்குவீங்களா பொடிப்ப எப்டி நுனுக்கனு என்னன்றது எது தெரியுமா உங்களுக்கு
ஆ ஆமாண்ணா பொடி ஆமா பொடி இல்லாம இங்க நாளே ஓடாது என் பையனுக்கு ரொம்ப பொடிதா பிடிக்கு பட்ட மொளகா ஆ உளுத்தம் பருப்பு கள்ள பருப்பு நா எள்ளு வெச்சுக்குவ எள்ளு பொடி நுணுக்குவ மல்லிப்பொடி நுணுக்குவ இது ரெண்டுமே ரொம்ப புடிக்கு பெருங்காயோ வெச்சுக்குவ
எள்ளு பொடி வந்து நா செய்வ மல்லி
மல்லி இருக்குல வரமல்லி அத வந்து எள்ளு பதிலு வரமல்லி வெச்சு வரமல்லிய லேசா வருறுத்துட் டு அத நுனுக்கி வெச்சுக்கலா அந்த அந்த வாசமு நல்லாருக்கு சாப்
அதாவது வரமல்லி அ உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா பெருங்காயத்தூலு ஆமா இத எல்லாத்தையு நல்லா எண்ணெயில விட்டு வதக்குவீங்களா எண்ணெ இல்லாம வதக்கு
இல்ல எண்ண இல்லாமதா
அ எண்ண இல்லாம எல்லாத்தயு வதக்கணு
ஆமா
ஆ அதாவுது கடல பருப்பா இருக்கட்டும் உளுத்தம் பருப்பா இருக்கட்டும் அல்லது காஞ்ச மிளகா இருக்கட்டும் எல்லாமே எண்ண இல்லாம வதக்கணு
ஆமா ஆமா
நல்லா வறுத்துட்டு பொந்நிரம்
நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில அடிச்சுட்டாக்க நல்லாருக்கு
அ இல்ல இப்ப இத எப்படி எடுத்துப்பீங்க எந்த அளவுல எடுத்துப்பீங்க இப்ப நீங்க வந்
நூறு நூறுன்னா எல்லாமே நூறு நூறு அளவுதா எடுத்துப்ப
அதாவது எல்லாமே சரிசமமா இருக்கணும் ஆ கடல பருப்பா இருக்கட்டு உழுந்த்தம் பருப்பா இருக்கட்டும் மல்லியா இருக்கட்டு மல்லிங்கறது சரசமம்மாதா இருக்கணுமா இல்ல
இல்ல சார் மரி மல்லி கம்மி பண்ணிக்கலா உங்களுக்கு நா அந்த வாசம் புிடிக்கு அப்டின்னா கொஞ்சோ நெறையா முன்னூரே போட்டுக்கலா இல்ல புடிக்கல கொஞ்சோ கம்மியாந்தா நல்லாருக்கு அப்டின்னு யோசிச்சீங்கன்னா கம்மியா ஐம்பது கூட போட்டுக்கலா நம்ம டேஸ்டுக்
ஓ செரி ஓ சரி சரி சரி இப்போ என் எனக்கு வந்து இப்போ வீட்ல எப்போதுமே எங்க வீட்ல மா இட்லி பொடி இருக்கு எங்க மாமியார் வந்து இடிச்சு குடுத்துருவாங்க இட்லி பொடி எப்பொழுதுமே வீட்ல இட்லி பொடி இல்லாம இருக்காது இப்ப எங்க மாமியார் ஊருக்கு போனதுனால இப்பதா அந்த இப்போ கோடை விடுமுறை வந்திருக்கு இல்லையா சோ கொழந்தையை கூட்டிட்டு ஊருக்கு போயிருக்கறதுனால இட்லி பொடி செரியா போய்ட்டு எனக்கு கடையில வாங்குற இட்லி பொடி எனக்கு பிடிக்காது எங்க வீட்டுக்காரங்களுக்கு அது பிடிக்க மாட்டங்குது சேரி ஏதாச்சும் ரெடி பண்ணுவோ அப்டின்னு பாத்தா அந்த அதோடைய அந்த அளவு எனக்கு நா இந்த இட்லிப்பொடி செஞ்சதில்ல மல்லிப்பொடிதா எங்க மாமியார் செஞ்சு குடுப்பாங்கா ஆனா அது எப்டி செய்ணும்ன்றது எனக்கு தெரில இப்ப நீங்க சொன்னதுனால எனக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவல நீங்க சொல்லியிருக்கீங்க இப்ப நா கண்டிப்பா நா அத இன்னைக்கு நா செஞ்சு பாக்கறே எப் டி இருக்குனு பாத்துட்டு நா உங்களுக்கு திரும்ப நா கால் பண்றே அப்றோ அதா து எள்ளு எள்ளு பொடி எப்டி நீங்க செய்வீங்க எள்ளு பொடி
எள்ளுமே அப்டிதா எ பட்ட மொளகா கருப்பு உளுந்துதா நா போட்டுப்ப பொடிக்கு வெள்ள உளுந்து போட மாட்ட கருப்பு உளுந்துதா ஒடம்புக்கு நல்லதுனு சொல்லி கருப்புளுந்துதா போட்டுக்குவ அ கல்லபருப்பு அதுதா அப்றோ எள்ளு எள்ளு வறுத்துட்டு ஆ வச்சு ஆமா உளுத்தம்பருப்புங்கறது வெள்ள உளுத்தம்பருப்பு வச்சுக்க மாட்ட பொடிக்கி
அதது ஓ இது ரைட்டு ஒகே ஆ செரி செரி அதாது இட்லி பொடிக்கு கருப் புளுந்துதா
ஆமா
ஆ சரி சரி ஓ
அதா வாசமாவு இருக்கு சாப்புட்றதுக்கு நல்லாவுருக்கு வாசமாவு ஹெல்தி கூட
ஆ செரி செரி கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்துங்கறது நமக்கு வந்து இப்ப அதிகமா கெடைக்க மாட் டேங்கது அ ஓ நம்ம நம்ம பெரிய பெரிய ஷோரூம் போறோ அப்டின்னாலுமுமே அங்க போனாலுமே இந்த கருப்பு உளுந்துங்கறது கெடைக்க மாட்டேங்குது வெள்ள உளுந்துதா இப்ப அதிக அளவுல நமக்கு வந்து கெடைக்குது சீக்கிரமாவு கெடைக்கக்கடியதாவு இருக்கு இல்லையா ஆ அதனால இப்ப வந்து வெள்ள உளுந்து ஆனா வெ வெள்ள உளுந்துக்கு, கருப்பு உளுந்துக்கு நெறைய வித்தியாசம் இருக்கு அந்த அந்த வாசனையே வந்து நல்லா இருக்கு சாப்ட்றதுக்கு இந்த கருப்புளுந்தோட வாசன இப்ப நீங்க குடுத்த தகவல் வந்து எனக்கு மிகவு இப்ப ஒரு பயனுள்ள தகவல குடுத்துருக்கீங்க நா அத நா அத வு வீட்ல செஞ்சு பாத்துட்டு நா எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நா கண்டிப்பா நா ஒன்னோ ஒன்னொரு தடவ நா பேசும்பொழுது உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறே உங்களோட பேசிட்டுருந்ததுக்கே ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு, நன்றி
ஹாப்பிங்க, சந்தோஷம்